ஹ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க
ம் இது தம்பி எழுந்துட்டா திடீர்னு அதனாலதா போய்ட்டா முன்னாடி ம் அப்புற நம்ம பேசிட்ருந்தோனா பட் ம் கரெக்ட்
கொழந்தைங்க தூங்னாதா நம்ம கொஞ்ச டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் நம்மளான வேலைகளை பாக்க முடியும்
கரெக்ட்டு எப்போ கொழந்த தூங்குவான் தா நா வெயிட் பண்ணுவே வட கடவ் கடகடன்னு எல்லா வேலையு முடிச்சறது அதக்குள்ள முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷ ரிலாக்ஸாடா உக்கார்லானு உக்காருவே கரெக்டா அவ எழுந்துருவா
அதேதா எல்லார் வீட்லயு அவங்க எப்ப இந்த தூங்குறதுல தா நம்மளுக்கான நேரமே கெடைக்குது
உ
நைட்டு அதோட இப்ப இந்த ரெண்டு மூணு நேர தூங்குறாங்களா அதுதா ரெஸ்ட் நம்மளுக் கு மீதில்லா அப்பறம் அவங்க பின்னாடியே ஓடினே இருக்கணு
ஆமா ஆனா உங்க சின்னபுள்ளையா இருக்கும்போது எப்ப வளருவாங்க அப்டின் தோணு வளந்தது நீ சின்ன புள்ளையாவே இருந்திருக்கலா அப்டிதா தோணுது எனக்கு
அதேதா ம் இப்ப அவங்க இன்னும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இப்ப இருக்க பசங்கள்லா நம்மளுக்கள்லா காலேஜ் போய் கூட அந்த மாரி பேச தெர்யாது இப்ப இருக்க பசங்க வாய் தொரம்போது ஆச்சரியமா இருக்கும் எப்படிடா ஆ இந்த மாரி ராங்கா ஆனா அப்டி பேசுனதே இல்லையே அப்டின் தோணும் இப்ப இருக்க வர பசங்களா பத்தி நம்ம கவலையேப்பட தேவயில்ல
கரெக்ட்டு ஒரு ஒரு கொழந்தையும் வந்து ஒரு ஒரு மாரி இருக்குங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லயு இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஆ ஃபர்ஸ்ட்டு எ பெரிய பைய அவன் பேசறத பாத்து செம ஷாக்கான அடுத்தது பாத்தா எங்க அண்ண பைய பொறந்தா பைய அவன் பேசறது அத என்ன இவன விட இவன் அதிகமா அட்வான்ஸ்டா இருக்கா சொல்ட்டு அடுத்தது ஏன் சின்ன பைய இவன பாத்தா ஷாக்கிங் இதுக்கப்பறம் இன்னொரு கொழந்தைங்க பொறந்துச்சுன்னா இவன விட அந்த கொழந்தைங்க ஓவர்டேக் பண்ணிடும் போல
அதேதா ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கல்லா வந்து என்னடா நம்மளுக்கு பேச தெரியலையே இப்ப நம்மளுக் என்ன வயசு அதுன்னு இப்ப கூட நம்முளுக்கு யோச்சு பேசுவல டக்குனு ஒருத்தங்க பதில் கேட்ட அடுத்தது யோசிக் அப்பறம் ஆனா இப்ப இருக்க பசங்க அப்டி டான் நம்ம முடிக் கிற்துக்காட்டி அதுக்கான பதிலு குடுக்குறாங்க அதுவே வந்து ஒ ரு ஆச்சரியமா இருக்குது எனக்குல்லா பாக்கும்போது
ஆமா ஒண்ணு இல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னா வீட்ல ம் என் பையன நா விரட்டிடேன் அங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போதே ஆஃபிஸ் கிளம்பத்துக்கு முன்னாடி அவரு வந்து சும்மா அவனுக்காக என்ன அடிச்சாரு அவன் சரி சமாதானம் ஆயிடுவான் சொல்லிட்டு அவங்க ஆபிஸ் போய்டாங்க அதுக்கப்பறம் மறுபடியு எதோ சேட்ட பண்ணா அப்டின் சொல்ட்டு நான் விரட்ற டேட் வச்சுத அத எடுத்து கொட்டிட்டு விளையாட்டு இருந்துட்டா நா வந்து கோவ பட்டுட இப்பதான வாங்கணு அந்த டேட்ஸ் பிரிச்சு இப்டி போட்றியே அது எவ்ளோ வெள தெரியுமா அப்டின் சொல்ட்டு வேகமா அவன்ட்ட திட்டி பேசுற உடனே அவன் என்ன சொல்றா இப்பதான உன்ன எங்க அப்பா அடிச்சாங்க மறுபடியு என்ன திட்ற அப்டின் கேக்கறா அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா இருந்தா என்ன அடிப்பாங்க அவன கேப்பாங்கன் சொல்லிட்டு உடனே இப்டி சொல்றா அவங்க இல்லாத டைம்ல என்ன அவன் மிரட்றா
அப்டிதா எங்க இங்க எங்க வீட்ல ஒரு நாத்தனார் பைய இருக்கான் அவன் வந்து அவுங்க அம்மாவ ரொம்ப சேட்ட பண்றா அவனுக்கு தெரியுது அவங்க அப்பா இருந்தா அப்பா ஒரு கொரலுக்கே ஆ சொல்லுங்கப்பா ஆ அவ்ளோ தா ஆனா இவிங்க எங்க நாத்தனார் இருக்கும் போது அவுங்கள எப்டி அவுங்க இவுங்க ஏன்னா நாத்தனார் ரொம் இது இப்ப ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டு ஒரு மூணு வார்த்த சொல்னு அதுவே அப்பானா ஒரு வார்த்த சொன்னாலே போதும் இப்ப இருக்க பசங்கள் க்கும் தெரியுது யாரு ரொம்ப ஸ்டிரிக்ட்டா இருக்காங்க அப்ப அந்த டிஃப்ரண்டமே தெரியுது பாருங்க யாரு ஸ்டிரிக்டா இருந்தா ஒரு வார்த்தையிலே கேட்ருனு அம்மாவா ஒரு மூணு வாட்டி சொன்னா கேட்டுக்லா அம்மா வந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்டின் இப்ப இருக்க பசங்களுக்கு அதுவுமே தெரியுது யார வந்து எப்டி பண்ணா ஏமாத்றா எப்டி பண்ணா இது பண்லா எல்லாமே இப்ப இருக்க வர பசங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்லியே தர தேவ இல்ல போல
கரெக்ட்டு இதுதா என் பெரிய பையன என்னென்ன நா மெரட்ற என்னென்ன வேர்ட் யூஸ் பண்றனோ அதே வோர்ட சொல்லி அவ அடுத்தவன் மெரட்றா நேத்து அவ டேபிள் சொல்லி் குடுத்த ஒழுங்கா சொல்லுன் சொல்லி நா அடிச்சுட்ட ஒடனே இவ்னு அவா அடிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றா அப்பா நா வருண அடிச்சுட்டே அவன வந்து சேட்ட பண்றா படிக்க மாட்றா அப்டின் சொல்லி சொல்றா அவ இந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்ளா இப்போ அவ்ளோ தெறமையா இருக்கு அந்த தெறமைய பாத் த்து சில நேரம் ஆச்சரியமாவும் இருக்கு ஒரு சில நேரம் பயமாவும் இருக்கு
இருக்கு எனக்கு என்னென்னா இப்போ இருக்க இப்போ என் பைய வந்து ரெண்ட்ர வய்சு தா ஆகுது எல்லாமே அவ அந்த சாப்பறதே தானாவே எடுத் து சாப்டுவா எல்லா ஃபுட்டயும் அவனே டேஸ்ட்டு பண்ணோ நெனைக்கிறா இந்த மாரி நல்ல அம்மங் பண்ணணு நெனைக்கிறா அது எனக்கு என்னன்னா இப்டியே இருந்துட்டா நல்லா இருக்கும் சில பசங்க அப்ப நல்லா சாப்புடுங்க நல்லா ஸ்கூல் போம்போது இவ வந்து இப்பவே தம்பி வந்து எல்லா வெஜ் காய்கறி வெ எல்லாமே சாப் பழம் எல்லாமே சாப்டுவா இதே என்னன்னா போக போக வந்து கம்மியாயிடு மோ அப்ப வந்து பசங்க சாப்புட மாட்டாங்களோ அப்டின் ஒரு இதுவாவும் இருக்குது
ஆ புரியுது நீங்க சொல்ற அது எப்டின்னா வந்து இன்னொரு கொழந்தைய பாத்தாங்கன்னா அவங்க மேபி அது மாரி பண்ணுவாங்க சாப்பிட்றது கொறையும் ஆ ஸ்கூலுக்கு இப்ப இப்ப ஓறாங்கன் வச்சுக்கோங்ளேன் தம்பி அப்ப வந்து பக்கத்துல இருக்கற கொழந்தைங்க எதாச்சு எடுத்துட்டு வந்து டேஸ்ட் பண்றாங்கன்னா அத வந்து கொழந்த வந்து வீட் ல கேப்பா அவங்க இத கொண்டு வந்தாங்க எனக்கும் செஞ்சு குடுங்க நீங்க இதே குடுக்குறீங்கன் சொல்லி கேப்பாங்க
ம்
இதே எங்க வீட்லயு இப்போ மூணு பேர் இருக்காங்க அப்டின் சொல்லி மூணு பேருக்கு ஒரு சாப்பாடு செய்ணு
அது கஷ்டோந்தா
ஆ எனக்கு வந்து சாப்பாடு செய்யறதே எனக் பெரிய விஷ்யோ என்னய போய் மூணு சாப்பாடுல்லா வித விதமா கேக் காங்ளே அப்டின் கடுப்பாகும்
ம் ம் பெருக்கறது மூணு வேலைன்னும் போது இப்பதா நம்ம அம்மாவுடைய நெலமதா புரியும் அப்பல்லா வந்து நானே வந்து உப்புமாலா அப்ப சாப்ட மாட்டே ஒரு தேங்காய் சட்னில்லா சாப்புட மாட்டே ஆனா இப்ப வந்து என்ன பண்றது நம்ம நம்ம யோசிக்க முடியலே ஒரு வேறவு அதனால திரும்பி நா அந்த சட்னிய செஞ்சு இப்ப சாப்புட்றே நானு அப்ப நம்ம புடிக்காததெல்லா இப்ப நா சாப்புட்டுட்டு இருக்கே வேற வழியே இல்ல
போப்ட்டு நம்ம என்ன தோணுறதுன்னா செரி வீட்ல இருக்கவங்க எல்லா சாப்ட்டாங்கன்னா போது மேம் ஏதாவ சாப்ட்டுக்கிங்லா அப்படிதா நம்ப இப்போ மைண்ட் செட் ஆயிடுச்சு
என்னது ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கு ஒரு சாப்பாட்டுல ரெஸ்ட் எடுக்கணுன்னு யோசிக்காம இருக்கணுன்னு தோணுது சாப் பாட்ட பத்தி யோசிக்காம எத் எத்தன வாட்டி நம்ம தா வருஷா கணக்கா சமைக்கிறோ இருந்தாலு அடுத்தது என்ன செய்யணு அ அடுத்தது என்ன செய்யணுன்னு ஒரு டெய்லியிலு ஒரு வேலையாவது யோசிச்ச
வந்ட்ருந்தா கண்டிப்பா நா என்ன பண்ணு வச்சுக்கோங்களே ஒரு மூணு நாளைக்கி வந்து பிளான் போட்டுப்பே காலையில இதுதா மதியானோ இதுதா நைட் டு இதுதா சொல்ட்டு மூணு நாளுக்கான பிளான் கண்டிப்பாருக்கு அந்த மூணாவது நாள் மத்தியானமே நா யோசி க்க ஆரம்பிச்சிடுவே இப்ப வீட்ல என்னருக்கு அடுத்தது என்ன செய்யலா இந்த மூணு நாளுமே செ செய்யாத தா அடுத்த மூணு நாள் புரோடின் கொண்டு வரணு அதனா னால எனக்கு வந்து அது என்ன செய்யலான்றதோட இது வரல யாருக்கு என்ன புடிக்கு இவுங்க இப்ப வீட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டா கிரேவி வச்சு ஆ நா எ பெரிய பையே சின்ன பையே மூண பேரு சாப்டுவோ ஹஸ்பண்ட்க்கு மஷ்ரூமேபுடிக்காது அவருக்கு வந்து வேற ஏதாச்சு பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி போட்னு இல்லன்னா ராஜஸ்தானி சப்பாத்தின்னு சொல்லி ஒண்ணு செய்வ அது போட்னு அந்த பன்னீர் ஒ வாங்க வச்சுக்கோங்க அத இன்னைக்கி கரெக்டா தேர்ஸ்டே தா வாங்குவோ அத
ம் ம்
தஸ் டே அன்னைக்கி நைட் ஆ மஷ்ரூம் கிரேவி வச்சிட்டு அடுத்த நாள் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு தம்பிக் குடுத்து உட்டுருவே ஏன்னா ஃப்ரைடே வந்து ஹஸ்பண்ட் அ லோக்கல் டியூட்டி போவாங்க அதனால லன்சுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க
ஓ
அவனுக்கு மட்டு கொஞ்சமா பிரியாணி செஞ்சு அவனுக்கு குடுத்து விட்டுருவே யோசிச்சிருவே செரி அவனுக்கு மட்டுன்தானா அவனுக்கு மட்டு கொஞ்சமா செஞ்சர்லா ஹஸ்பண்ட்டு எப் போறாங்க ஆஃபீஸ்கு அப்படின்னா வித விதமா சாம்பார் ரசம் பொரியல் இப்படி செஞ்சு குடுக்கணு
ஓ ஓ
பிளான் பண்ணிப்ப அதுக்கு ஏத்த மாரி
பண்றது நல்லதுதா நம்ம ரொம்ப ப்ரெஷர் ஆவாம கொஞ்சோ அது நீங்க சொல்றதே நானு அந்த மாரி பண்ணிக்கணு
ம் அது மாரி நா அதான் யோசிப்பே அட கடவுளே நம்ம இந்த கொந்தைங்களுக்கு தா எல்லாருக்கு என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு எல்லாரு வீ்ட்லயு யோசிப்பாங்க நம்ம வீட்ல வந்து ஹஸ்பண்ட்க் என்ன செய்யறதுன்னா யோசனையா போயிடுது எனக்லா
ம் ம் ஓ
ஓ நறைய விஷ்யோ எங்க மூணு பேருக்கு ஒத்து போயிடு அவருக்கு ஒத்து போகாது நான்வெஜ்லா நாங்க மூணு பேரு சாப் டுமோ அவரு தொடவே மாட்டாரு
வீட்லா எங்க வீட்டுக்கார் தான் நான்வெஜ் சாப்டுவாங்க நாங்க வந்து எங்க இப்போ தான் இப்போ கொஞ்சோ பரவாயில்ல அப்போல்லாம் மேரேஜ் ஆன புதுஸலலாம் நாான்வெஜ்ஜா இருக்கும் மாமனார் வந்து வாங்கி போட்டுட்டே இருப்பாரு இப்ப கொஞ்சோ வந்து அது கம்மியாயிருக்கு
உம் வீட்டு்ல நம்ம நுழஞ்சுட்டாலே நமக்கு என்ன பிடிக்குமோ அததுதானே மோஸ்ட்லி நம்ம செய்வோமே
அது வந்து பழகி விட்டர்ணு அவுங்களுக்கு அப்பதா நம்ம கொஞ்சோ டென்ஷன் இல்லாம இருப்போ
ஆமா அவர் வந்து எது இது வேணு அது வேணு அப்டின்னு சொல்லி கேட்டுட்டா கூட நம்ம ஏ ஆமாப் போ செய்யாம இருக்கலா அப்டின்னு தோணு எதுமே கேக்காம நாங்க நான்வெஜ் எடுத்து வச்சு சாப்ட்டுருப்போ பாவோ பக்கத்துல உக்காந்து ரசோ மட்டு வச்சு சா திட்டு இருப்பாரு
கஷ்டோ தா அது நம்மளுக் கஷ்டமா இருக்கூ
அதனால நான் என்ன பண்ணுவேனா வீக் டேஸ்ல அவருக்கு சாம்பார் ரசம் அது மாரி வச்சு குடுத்து விட்டுட்டு
ஓ உம் உம்
நாங்க செஞ்சு நானும் சென்ன பையனு சாப்ட்ருவோ பெரிய பைய ஸ்கூல்லந்து வந்த வந்த உட பன்னி அந்த மாரி குடுதறது
ஓ ஓகே ஓகே
இதே போயிட்டு இருக்கு
மாரி தா எ நலமயு ட்லியு அவுங்களுக்கு என்ன பிடிக்குது அப்டி இப்டின்னு நம்மளுக்கோசரோ செய்ய மாட்டோ நம்மளுக்கு புடிச்சத ஓர் நரோ கூட செய்ய மாட்டோ அவுங்களுக்கு என்ன பிடிக்குது இங்களுக்கு என்ன பிடிக்குது இத சாப்டா செஞ்சு சாப்ட்டுருவாங்ல இத செஞ்சா சாப்ட் ட்ருவாங்களானு அவங்க ம நம்ம வீட்டில் இருக்கோங்க சாப்றத செஞ்சு கொடுத்தாலே போதுனு ஒரு இதில இருக்கு நம்மளுக்கு
வந்து ஆக்சுலா புட்டு சாப்புணுன்னு சொல்ட்டு ஒரு வாரமா தோணிட்டு இருக்கு செஞ்சு சாப்பலனு சொல்ட்டு இடியாப்பமாவு கையில வச் வச்சிருக்க தேங்கா துருவள் இருக்கு இட்லி ஊத்துற பானையுமே வைக்கிறேன் அது எல்லா சேர்த்து கலந்து சாப்ட ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு
புரியுது புரியுது
சுதனம் இதுவே எ பையனோ ஹஸ்பண்டோ கேட்ருந்தா அடுத்த நிமிஷமே செஞ்சு கொடுத்துருப்ப
ஆமா
வேர எது நமக்கு ஒண்ணு செய்யறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல
ஆமா அப்டிதா இருக்குது எல்லார் வீட்லயு
இதோ இருங்க கால் பண்றே
ஆ ஓகே ஆ